ஹலோ வணக்கம் தோழா ம் கண்டிநுயஸ் பண்றீங்களா நீங்க பண்றீங்களா ம் நா கத சொல்லிட்டு இருக் நா கத சொல்லிட்டுருக்கே நீங்க ஜா கேட்டுட்டுருக்கீங்க நடத்துங்க நடத்துங்க தோழா என்ஜாய்
நீங்க வேற நீங்க தா ஸ்டார்ட் பண்ணுங்க
நா நீங்க பேசுவேன்னு பாக்கேன் ஆ நீங்க கண்டூ பண்ணுவே நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னு சொல்றீங்களே
எனக்கு எந்த கட்டணு இப்ப கெடைக்கல
ஓ ஏ கிட்ட நெறைய கன்டண்ட் இருக்கு ஏன்னா நா வந்து நாங்க ஃபன் பண்றதே அவ்வளதுக்கு இரு
ஆ அதுவே ஒரு பெரிய கட்டணா போது உங்களாண்ட அதுதா செரி அதுவே ஓகே அப்டின்னு எனக்குத் தோணது
ஓ ஆ இப்டி லைக்க இந்த மேம் கே லைக்
படம் மாரியே எடுக்கறீங்க ஷார்ட் ஃப்லீமு
வாங்க வாங்க எங்க காலேஜுக்கு வாங்க நா சொல்றே ஷாட் ஃபீலீமே பாக்கலா எங்களை பாத்தாளவுக்கு ஜம்முனு இருக்கு ஜாலியா இருப்பீங்க ஆனா என்ன கேர்ள்ஸ் காலேஜு உங்கள அடிச்சு பத்தி விட்டுருவாங்க வெளியே
உங்க காலேஜ் என்ன பண்ண
வுமன்ஸ் கிரஸ்டின் காலேஜ்
ம் அவ்ளவு தொலவு எல்லா என்னால வர முடியாது
பாங்க லைக் சும்மாவே உள்ள யார என்ட்ரி பண்ண மாட்டாங்க அங்க இருப்பாங்க லைக் அந்த வாடனே நாங்க நல்லா கலாய்போ
அப்டி எதனா கேட்டாங்க எல்லா வெச்சுக்க உள்ள சாருங்க எல்லா என்னாப் பண்றாங்கன்னு கே ப்ப கேக்க வேண்டியதா
லைக் நாங்க அப்டிதா செம சுத்துவோ எங்கள நாங்க நா எல்லாரு என்ன பண்ணுவாங்கன்னா பு க்ஸ் வாங்குவாங்க ரெப்பு வந்து என்ன பண்ணுவா தெரியுமா எங்க ஆறு பேர்ட்டையு கேக்கவே மாட்டா அவளுக்கு தெ எங்களை பத்தி ரெப் தெரியு நாங்க எப்டி புள்ளைங்க பொண்ணுகன்னு தெரியு எங்களுக்கு எதுவுமே கெடையாது எங்கள ம் லைக் எப்டி சொல்றதுக்கு வி ஐ பிஸ் அப்டின்னு சொன்னா நாங்க ஆறு பேரு சொல்லிகளா எங்க கிளாஸு பேர் ஜம்முனு இருப்போ லைக் யாருன்னு சொல்ல மாட்டாங்க மேம் கே தெரியு நாங்க கொஞ்சோ இப்டின்னு ஆனா சம் ஆனா நாங்க ரொம்பெல்லா பண்ண மாட்டோ ஏ எல்லாரு இப்டி ரியாக்ட் பண்றாங்கன்னு தெரில எங்க கிளாஸ்ல சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ இருந்தோ இப்ப சிக்ஸ்டி டூ ஆயிட்டு ஒரு பொண் வந்து ஒரு போன செமஸ்டர் ஃபுல்லா வரல தென் எக் ஸாம் எழுதலையா சோ அவள வந்து பஸ்ட் இயர்ல இருந்தே படிக்க சொல்லியிருக்காங்க பர்ஸ்ட் இயர்ல வேற காலேஜ் படிக்க சொல்லிட்டாங்க லைக் அந்த பொண்ணு வந்து சம் ப்ரா ஏதோ ப்ராப்ளம் போல பர்சனல் ப்ராப்ளம் எனக்கு வீட்ல எல்லா பொண்ணுமேல தப்பில்ல கஸ் ஃபுல்லா எங்கேஜ்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவ பஸ்ட் லைக் பஸ்ட் செமஸ்டருக்கு வந்து அதுவு கிளியர் ஒழுங்க வரல தென் செகண்ட் செமஸ்டருக்கு வந்தா அ வந்துட்டு வந்து ஃபுல்லா வர்ல ஒரு த்ரீ மந்த்ஸுல லீவ் வந்து போட்டா ஃபுல்லா வர்ல வராம எக்ஸாம் பீஸ் பே பண்ணிருக்கா அது எப்டி ஓபன் ஆச்சுன்னு தெரில அவளுக்கு அந்த போர்ட்டல் பட் ஓபன் பண்ணி எல்லா பே பண்ணிருக்கா ப ஆனா எக்ஸாம் எதுல செரி மோஸ் எக்ஸாமே எழுதிருக்கலால்ல அழுத் ஏதோ சொன்னா எக்ஸாம் எழுததுனால அவளுக்கு வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபஸ்ட் இயர் இல்ல தா வேற காலேஜ்ல ஃபஸ்ட் இயர் படிக்கனு
இருப்பங்க அந்த மாரி எல்லா
ம் அறுபத்தி ரெண்டு பேர்அங்க இருந்தா அதுல யாருமே எதுவு பண்ண மாட்டாங்க ம்மா நாங்க அதுலே ப் லைக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர்ல எங்க காலேஜ்ல வந்து ஃபங்க்ஷன் வந்துச்சிம் ஃபங்க்ஷன்னா ஒன் வீக் வெப்பாங்க எங்க காலேஜ்ல எல்லா ஃப்ஷன்ஸே சோ அதுல வந்துன் லைக் நாங்க அந்த டைம்ல ஃபாஸ்டிங் இருந்தோ தேர்ட் இயர்ஸு சீன் எங்களோட சீன் ஆ முப்பது நாத்த இல்ல தேர்ட்டி டேஸ் இருப்போ நாங்க ஆக் கந்த ஒன் மந்த்த்க்கு வரும் லைக்கு ஃபோர் த்ரீ ஓ கிளாக் சாப்ட்டோனா ஈவ்னிங் சிக்ஸ் தேர்ட்டி தா சாப்டுவோ தண்ணி குடிப்போ அந்த மாரி
ம் சில பேர் நோம்பு இருப்பாங்க அது கேள்விப்பட்டட்டுருக்கே அது இந்த சீசன்லியா இர் ருப்பாங்க
லைக் இந்த சீசன்ல எல்லாமே டூ டேஸ் நாளைக் நாளைக் கழிச்சு மொஹரோல்ல அதுக்கு டூ டேஸ் பிடிக்கிறோ அது பிடிக்குணூ சொல்லுவாங்க ஸோ பிடிக்கிறோ லைக் நானு நோம்பு என்ன பண்ணு தெரியுமா ஃபன் பண்றதுக்குனு அந்த அக்கா சொன்னாங்க சீனியர் சொன்னாங்க நம்ம டிபார்ட்மெண்ட்லந்து கண்டிப்பா எல்லார் பரோக்ராம் எதா ஒன்னுல கண் கண் ஜாயின் பண்ணிக்குணு து நீங்க யாராவ்து வந்து ஜாயின் பண்ணுங்க அப்டின் சொன்னாங்க நாங்க ஆறு பேரு சும்மா கெத்துக்காண்டி என்ன பண்ணோ ஆ அக்கா நாங்க வந்து மை மைம்ஸ் பண்றோ அப்டின் சொல்லிட்டோ அந்த அக் சீனியர்ஸ் என்ன பண்ணாங்க தெரிமா லைக் எங்களுக்கு வந்து எங்க கிளாஸ்ல சிக்டி டூ த்ரீ மெம்பர்ஸ்ல யாருமே ரெஸ்பான்ஸ் பண் ல்ல நாங்க தா ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கோ ஆறு பேரு அக்கா இப் ஜாயின் பண்றோனு சம கெத்தாட்டு கிளாப்லா தட்னாங்க தெரிமா கிளாஸ் மொத்தமா எங்குளுக்கு தட்டி முடிஞ்சதுக்கப்றோ என்ன பண்ணோ நெனைக்கிறீங்க ஹலோ ஹல் ஹலோ கேக்குதா ஹலோ
அலோ
ஹலோ
கேக்குதுங்களா
ஆ கேக்குது கேக்குது இப்பதா கேக்குது
அதா என்னாங்க நி
என்னாச்சு ஹலோ
சொல்லுங்க ஆ
ஆ லைக் அந்த க்கா வந்து எங்குளுக்கு எல்லா அந்த சீனியர்ஸ்லா சேந்து எங்ளுக்கு கிளாப்லா பண்ணி டாங்க அப்றோ என்ன பண்ணிருப்பீங்குன் நெனைக்கிறீங்க டீசண்டாட்டு
ஆ
ஹோல் கிளாஸு கிளாப் தட்னதுக்கப்றோ நாங்க ஒரு வார்த்த சொன்னோ அக்கா நாங்க வர்லன் சொல்லிட்டோ நன்ச் பாருங்க என்ன ஃபன் பண்ணிருக்கோன் பாருங்க க்ளாஸ்ல வரோன் சொல்லி கிளாப்லா தட்னப்ற நாங்க வரலன் ஸ் ல்லிட்டோ
சார்ஜர் வேற ரெண்டு தா இருக்கு தாங்குமான் தெரில
ம் ஓகே அப்றோ நைட்டு என்ன சாப்பாடு மத் தியை சாப்ட்டீங்க நல்ல
ம்
அப்டி சொல்ற ஆள் நானுல்ல ஏனா நானு அப்படி சாப்ட மாட்டே லைட்டா தா கொசசா சாப்ட்டது இல்ல இப்ப வேண்டா அப்டி போய்ப்பே சொன்னான் சொல்ல கூடாது இருந்தா சொல்லிக்கிறே
ஆ
நா இனைக்கி பைத்தியம் மாதிரி ஒரு வேல பண்ணிட்டே தெரிமா இனைக் தா யோசிக்கிறே அத தேவயில்லாம பண்ணிட்டோம் போல
நீங்க எப்போ காலைல வருவீங்க வாட்ஸ்ஸாப்புல
காலைல வாட்ஸ்ஸாப்ல லைக் நா கால்த்த வந்து எயிட் தே எயிட் ஓ க்ளாக் எந்ச்சுன்னா நா எயிட் தேட்டிக்கு எந்ச்சு காலேஜ் கெம்பி போயிருவே சோ ஈவினிங் தா
ஈவினிங் தா டெய்லியு
ம் என்னன்னா காலேஜ் இருக்கு ரெகுலர் காலேஜ்ங்கறனால அப்டியே காலேஜ் போய்ட் போய்ட்டு வருவே
இதா
ஃபோன் அல்லோடு கெடையாது என்ன பண்ண தள் ஆனா யூஸ் பண்ணிப்போ ஃபோன் அல்லோ கெடையாது பட் யூசிப்போ யூஸ் பண்ணிப்போ பண்லா இந்த யூஸ் பண்ணிப்போ நோ ரூல்ஸ் எங்ளுக்கு
ம் ம் ம்
ஆ என்ன பண்ணந்தெரிமா லைக் க்ரு வாட்ஸ் அப்ல என்னோட ஃபேமிலிளோ சிஸ்டர் வந்து ஒன் குரூப் ஓப்பன் பண்ணி க்ளிப்ஸு ஃபேன்ஸ்லா போட்டு வந்தாங்ளா அழகா கியூட்டா இருந்துது சொல்லிட்டு அ இது வேணு அது வேணும் அது வேணு சொல்லி சொல்லி டோட்டலா தௌசண்ட் எயிட் டி ஆட்ரு போட்டிருக்கே இ னைக்கி இந்த கிளிப்பு வருது மொத்தமா வாங்கி வெச்சிருக்கே நா எங்க அம்மா கேக்குறாங்க நீ என்ன லூசா எதுக்கு ஏனா நா வந்து தல கட்ட மாட்டே ஃபஸ்ட் இயர்ல கூட தல கட்டிட்டு போவே காலேஜுக்கு ஜஸ்ட் ஒரு போனி டெகாட் போட்டுருந்தே அப்றோ போக போக சும்மா பின்னி போட்ருந்தே இப்ப என்ன தெரிமா பண்ணுவே ஒண்ணுமே பண்ண மா
மோஸ்லி வா ஜா
ஆ
க மூஞ்சிய ஏ மூடிக்கிறாங்க எல்லா முஸ்லீமு
அது சம் ஆ பாதி பேர் போடுவ பாதி பேர் போட மாட்டாங்க நால்லா போட மாட்டே க் பாதி பேர் போ சம் பா கொஞ்ச பேர் போடுவாங்க கொஞ்ச பேர் போட மாட்டாங்க நாங்க போட மாட்டோ எங்க வீட்ல வந்து பாத்து போ இருக்காது மாட்டாங்க
அப்ப நா நெனைப்பே முஸ்லீம் எல்லா செம அழகா இருப்பாங்கல்ல இல்லையா அதனால தா அவுங்க போட்டுக்கிறாங்க
நால்லா போட மாட்டே நா வந்து ஜஸ்ட் ஷால் தா போட்டுவே அவ்ளந்தா
ம் ம்
ம் ம் ம்
அதா எதுக்கு போட்றாங்கன்னு அவுங்ககிட்ட கேட்டே
லைக் வந்து அ பாய்ஸ் வந்து அவங்கள பாக்க கூடாது லைக் அந்நிய ஆண்கள நம்ம கவரக்கூடாது அப்டின் சொல்லிட்டு இருக்கு சோ அதுக்கா க வந்து க கவரக்கூடாதுன் சொல்றனால அவுங்க பன் போடுவாங்கோ தென் ஃபுல் டிரஸ் டைட் ஆப் டிரஸ்
உங்ளுக்கு வந்து மேரேஜு வந்து முஸ்லீம் கூட தா மேரேஜ் ஆகுல்ல
ஆ அ அவ பாத் லவ் பண்றவங்க பண்ணிக்கிட்டாங்ன்னா போவே
அதுதா கேக்குறே அப்டி மாறி போயிட்டாங்கன்னா அதெல்லா ஒன்னு இல்லைல்ல
தாங்க
ம் ம் நா நானே நெறைய பேர் பாத்துருக்கே எங்க ஊர்லயு இருக்காங்க
ம்
அத்தா கேக்குற
லோ
தோ அண்ண ஒய்ஃப் கூட அப்டிதா
ஓ
முஸ்லிம் தா அவ்ங்ளு ஆனா அண்ணா இப்ப வந்து நல்லா பாத்துர்துனால அவங்க இந்துவா மார்னாங்க முஸ்லீம்லந்து வந்து இந்துவா மாற்ட்டாங்க
இங்க வந்து லைக் நாங்க அப்டில்லா போடமாட்டோ யாருமே மொதில எங்கள் பாத்தா தெரியு எல்லாரயு பாத்து தெரிஞ்சுட்சுனு இர்ப்ப ம் இன்னு நாளைக்கு காலேஜ்க்கு போனு போர் அடிக்குது அக்கவுன்ஸ் பாக் கனுன் நெனச்ச மூட் இல்ல அக்கோன்ஸ் பாக்குறதுக்கு டெய்லி காலேஜ் போன் ஆஹ் இங்க டெய்லி போணு
யா
யான்ல்லா தெரியாது இங்க வந்து க்ளா அதுவு வந்து லைக் டைமிங்க பாத்துக்கோங்க லைக் கிளாக்க் மத்த காலேஜ்ல வந்து க்ளாஸ் எடுக்க மாட்டாங்க ஃப்ரீயா விட்ருவாங்க வீட்டுக்கே அனுப்பி விடுவாங்க எடைலெல்லா யெங்க காலேஜ் எப்டி தெரியுமா லைக் டென் ஓ கெளாக் டு த்ரீ ஃபாட்டி பை லைக் ஸ்கூல் தா உள்ள ஏறிட்டோனா வெளியே போ கூடாது போனுன்னா அதுக்கு நெறைய ப்ராசஸ் டென்ஷன்ஆயிரு அதுவு இல்லாம லைக் ஸ்கூல் தா யூனிஃபார்ம் உண்டு இந்த ஊர்ல கன்னியாகுமரில எல்லா காலேஜ்லு யூனிஃபாம் தா
உம் ம் காலேஜ்க்கு யூனிபார்மா
எல்லாரு ஆச்சர்யோ தா பட்றாங்க காலேஜ்ல யூனிஃபார்ம் தான எங்ளுக்கு
ஆடா பாய்விங்களா பாவங்க நீங்க
பாத்தன தலா மட்டு டிஃப்ரெண்டா கட்டிக்கலா பட் ஸ்கூல் மாதிரி யூனிஃப் பாம்தாவரு எல்லா எல்லா காலேஜுக்கும் ஒரு ஒரு யூனிஃபா ம்மிருக்கு எங்க காலேஜுக்கு கிரீன் வித் லைட் பிங்கா கிரீன் சொல்ல முடியாது டிஃப்ரெண்ட் கிரீன்ல வச்சு வரு பாண்டு டாப் கோட்டு ஒர்க்க கவர்மெண்ட் காலேஜ் ஸோ ஹ்ம்ம்ம் வயநாடு இருப்பே ம் சொல்லுங்க
யானா போன் சுச்ஆப் ஆவ போது ஒன்
ஓகே ஒக்கே நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிவடைந்தது மீண்டும் ஒரு முரை பேசலாம் நன்றி வணக்கம்
இங்யே